கேக்குதுங்களா
ஆ கேக்குது ஹாய் டி
என்னங்க பண்றீங்க
நா சும்மா தாண்டி நீயி
நானும் சும்மாதா இருக்கே நேத்து நா சுண்டக்கமுத்தூர் போயிருந்தேலங்க
ஆமா
அந்த பொண்ணு கூட மருதாணி வச்சு வுட்டுச்சே அந்த மருதாணி ரொம்ப நல்ல செவந்திருக்குங்க எல்லாத்த விட
அப்டியா
இன்னிக்கா நாளைக்கு அந்த ஒரு நடக்குது இல்ல அந்த பொண்ணுக்கு விட எனக்கு நல்லா செவந்திருக்குங்க
பரவால்ல பரவால்ல கலக்குங்க கலக்குங்க
நா அதா நெனச்சு இந்த பொண்ணவே கூப்டுருக்கலா தா அவுங்க எதுக்கு அப்டின்னு நெனச்சே சேரி நம்ம அத அவுங்க இஷ்டோ அதா நா தலையிடல நா கேக்கல
ஆ
எதோ நம்ம கேக்க போய் எதோ சொல்லுவாங்க எதுக்கு அவுங்க க அவுங்க
இல்ல அவுங்க இதெல்லா வச்சிருந்தாங்க நெகோ ல்லா வச்சிருந்தாங்க அதெல்லா நல்லா இருந்துச்சா
அ அதெல்லா நல்லா இருக்கு ஆனா ஒரு வெரல்ல மட்டு நெகோ மேல இதாயிருச்சுங்க அவுங்களுக்கு ரொம்ப குட்டி நெகமா அப்டி அந்த குட்டி நெகத்துல அந்த ஜெல்லே இதாகல அதனால இப்டி மேல மேலதா இருக்கு ஆனா அவுங்க கைக்கு நல்லாதா இருக்கு நா அதா கேட்டே நாளைக்கி எதா மோதரோகிது போடுவாங்களான்னு அந்த மாரி எல்லா எது இல்லையாமா
ஓ செரி செரி
அவுங்களுக்கு ஒரே கஷ்டமா இருந்துச்சு போல ஒரு மாரிதா பேசுனாங்க
எதுக்கு கஷ்டோ நீங்க என்ன என்ன புரில
அவுங்களுக்கு நாளைக்கி இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி கஷ்டமாதா இருக்கு
ஓ செரி செரி இல்லைங்களே அது இதுன்னு வக்கிறாங்களே ஃபோட்டோலா போட்ருக்குறாங்க அது இதுன்னு
ம் ஒரு பக்க அப்டி பேசுறாங்க ஆனா ஒரு பக்கோ எல்லாமே என்னோட தா நா தா அப்டின்னு கொஞ்ச இதாவு பண்றாங்க ஆனாலு நம்ளுக்கு அவுங்கள பத்தியே புரில
அதெல்லா நம்ம எது சொல்ல முடியாது
ம் கொஞ்ச நாள் தா இப்டி இருப்பாங்க அதுக்கப்பறம் போகட்டு அவுங்களுக்கே தெரியு இது தா அப்டின்ட்டு ம் எங்க பாட்டி இருக்காங்கல்ல
ஆமா
எங்க அப்பாவே கழுத்து வலின்னு சொல்லிட்டு சேர்லயே உக்காந்து தா தூங்குறாரு ரெண் நாளா ரொம்ப ஷோல்டர் பெயின் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு அடிக்கடி இப்டி வந்து வந்து ஒக்க்காந்துட்டு தா இது பண்றாரு இப்ப எங்க அப்பா இது பண்ணிட்டு இருக்காரு எங்க அப்பா பேர சொல்லி கூப்பிட்டே இருக்கு
விடு விடுங்க என்ன பண்ணட்டோ உங்க அப்பா போட்டு அடின்னு ஒரு அடி வெச்சு நாளிக்கி உன் பாட்டுக்கு எக்ஸ்ரே எடு கரெக்ட் நீங்க போ போறீங்க
இப்பிடிதாங்க எங்க வீட்ல ப்‌டி தாங்க நடக்கிறதே இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிரெண்ட்டு கூட பேசிட்டு இருந்தே ஆ தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏ ஃப்ரெண்டு் கூட பேசிட்டு இருந்தேன்னா ஒரு நிமிஷ இருங்க கூப்புரனு வெச்சே வெச்சிட்டு இப்டி வெளிய போனப்போ ஆ வீட்டுக்கு வெளியே செப்பல் செப்பலா கழுட்டி விட்றாங்களாமா எங்க போறதா இருந்தா இது போட்டு தானே போகணு ஆ போடாம போயி செப்பல்ல தடுக்கி இதுவ மேல போயிட்டாங்களா கூப்டு திட்டுறாங்க அப்டி
எதுக்கு மேல விழுக்குறக்கு போனாங்க
கேட்டு மேல விழுக போய்ட்டாங்களாமா செப்பல்ல தடுக்கி
ஓ செரி செரி
போறவங்க என்ன பண்ணனு
கரெக்டா போணு
ம் ஒரு லைட் போட்டு போகணு அந்த மாரி பண்ணனு அப்டி எந்திரிச்சு போயிரு பப்பாங்களா இருக்குது அப்டி திட்றாங்க இன்னி வந்து வீட்டு வாசல வந்து செப்பல் இருந்தா வெளிய காட்டுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்களாமா
அப்றோ வீட்டுக்குள்ளே செப்பல் வைக்க வேண்டாங்களா அப்றோ வேற எங்க வைக்கறது
அது நடுவால இருக்க கூடாதுங்களாமா ஓரமா இருக்கணுமா நடுவால இருந்தா அவங்க வீசிருவாங்களாமா அப்டியே பேசிட்டே இருந்தாங்க ம் ஏங்க உங்க அம்மா எது பேச
இல்ல இங்கல்லா யாருமே பேசலிங்க
உங்க அம்மா எப்பவுமே இப்டி தானாங்க
இல்ல எங்கம்மா நல்லாதாங்க இருப்பாங்க உங்க வீடு மாரி இல்ல செப்பள இங்க கழட்ட கூடாது காட்டுக்குள்ள போட்டுருவே
தத்தி பாருங்க அன்னிக்கி ஒரு நாளு ஒரு இது வாங்குதுக்காக நானு ஏ ஃப்ரெண்டு எங்க அம்மா மூணு பேரு போயிருந்தோ அப்போ இந்த ஃபிரண்டோட அம்மா வர சொன்னாங்க அவங்க அம்மா வர சொல்லி ஏ ஃப்ரெண்டு போயிட்டாங்க போ பண்ணி அவங்க அம்மா அங்க இருந்துட்டு நா வரல நீ போ நான வரல நீ போன்னு ஒரே சிரிப்புங்க அன்னிக்கி
ஐய்யோ ஆமாங்க அன்னிக்கி இப்டிதாங்க ஆச்சு
ம் உங்க அம்மா
அது போடதுப்ப ப வ
ஊ தங்கச்சி என்ன பண்றாங்க
இருக்கா இருக்காங்க
இதா அது இருந்தா உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல உங்க தங்கச்சிய நாளைக் கூப்பி ட்டு வருவீங்களா இல்ல மாட்டிங்களா
இல்லல்ல தங்கச்சியா கூட்டிட்டு வர மாட்டேங்க
ம் உங்க தங்கிச்சி வந்தாலு கொஞ்ச ரிஸ்க் தாங்க ஏன்னா நெறையா
அதுதாங்க
உ தங்கச்சிக்கு நா அப்ளே இது பண்ணு உங்க தங்கச்சி அந்த இத அனுப்பவே இல்லங்க இனி அப்றோ நறைய தடவ கேட்டுட்டே
அவுங்க அனுப்ப மாட்டிக்கிறாங்க நானு சொன்னே
அனுப்புலயா அப்பவு
சேரி சேரி
என்ன சாப்ட்டீங்க சேரி சேரி ஆ
காலைக்கு என்ன செஞ்ச
இது இது இது இது சொல்லி முடிக்கிது என்னென்ன சமைச்சிங்க சொல்லுங்க செர் செரிங்க என்னங்க சமைச்சிங்க
தக்காளி சாப்பாடு செஞ்சே அப்புற முகத்துக்கு இதெல்லா போட்டே அப்புற என்னோட ஒர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நாலு நாளைக்கு அந்த இதுக்காக ஒரு இது குடுத்துருந்தே துணி குடுத்துருந்தே அது கேக்க போன அவ வீட்லயு இது பண்ணல நாளைக்கு வந்து வீட்ல குடுத்தறே சொல்லி ட்டாங்க அப்ப நா வந்து நாளைக்கு நைட் வந்து போட்டு பாப்பே அது செரியா இருந்துச்சுன்னா ம் சரியா இருந்துச்சுன்னா நா அப்டியே விட்டுருவே இல்லன்னா நைட்டு போய் ஒரு எட்டு இது பண்ணிட்டு வந்தா தூங்குவே
செர் செரி
நாளைக்கு வேற காலைல நேரமா கொஞ்ச போகணுமா
ஓ செரி செரிங்க
போயிட்டு வந்துட்டு கண்டிப்பா ஒரு ரெண்டு நாள் வீட்டு குள்ளயே இருக்கணுங்க ஏன்னா தொடர்ந்து இப்டி போறனால எதோ பேசிறாங்க
அதா அதா
ரொம்ப நாளா வெளியதா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கறே இன்னைக்கு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே
ஓ போயிருந்தீங்
நீங்க எங்க போனீங்க இன்னைக்குங் உங்க ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொன்னீங்க எங்க
இல்ல நா எங்கேயு போலீங்க நா வீட்டல தா இருந்தங்க எங்க அப்பா திட்டிட்டாரு நா அதனால போல
ஓ அப்பா எங்கேயுமே இப்டிதா விட்றது இல்லையா வர வர ஏ அப்டி மாறிட்டாரு
தெரில எதோ மாறுதாட்டு இருக்கு அவருக்கு
முன்னல்லா விட்டுட்டு தான இருந்தாரு
தெரிலைங்க எல்லாரு மாறாங்க அவுங்களு மாறாங்க
கோ ஒரு இதுக்காக எல்லாரு பண்றாங்க நம்மளு பண்லா அப்டிக்காக
அதா அதா அதா அந்த மாரி தாங்க
ம் நீங்க குடுத்தீங்கள ஒரு இது மொகத்துக்கு இது பண்றக்கு
ஆமா ஆமாங்க
அத போட்டாதா நா உங்க கலருக்கு ஆகரே இல்லினா கூட நா ஒரு இதாதாங்க இருந்தே அது போட்டதுக்கப்றோ ரொம்ப இதாயிருச்சு நா இப்ப என்ன தெரியுமாங்க பண்ணிருக்கே என்னோட உதட்டுக்கு வந்து அந்த மருதாணி அந்த பொண்ணு சுண்டக்காமுத்தூர் பொண்ணு குடுத்துச்சுல அத கொஞ்சோ போட்டுருக்கங்க நாளைக்கு ரோசா தெரியணுனு
ஒதட்டுக்கு எதுக்குங்க அதல்லா போட்ருக்கீங்க
கொஞ்ச நாளைக்கு ரோஸ்ஸ தெரிவே அப்டின்னு என்னோட ஒரு ஃப்ரெண்டு வேற ரொம்ப இது போடக்கூடாது மொகத்துக்குன் சொல்லியிருக்காங்ளா
இல்ல ஒதட்டுக்காரா மருதாணி போடுவாங்களா
அ போடுவாங் போடுவாங் கலர் குடுக்க நாளைக்கு ஒரு நாளுக்கு ரெண் நாளுக்கு அந்த ஷ் இது குடுக்கறக்காக போடுவாங்க
ஓ செரி செரிங்க இல்ல இல்ல அப்டில்லா இல்லைங்க எப்டி வந்தாலு என்ன பாத்து ரசிக்கறக்கான இல்ல இல்ல என்னப் பாத்து ரசிக்கறக்கான இருக்கறவங் கோடி பேர் இருக்காங்க வெளிய
இது எதோ ஒரு இது மாரி தெரியுது சேர் நம்ம அத பத்தி பேச வேணா நா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம படிக்கிற காலத்துல பாக்குறப்போ கருப்பாதா இருந்தீங்க இப்பென்ன வெள்ளை ஆயிட்டிங்களா
சரி எங்கது பண்றதுன்னு எனக்கு ஒன்னு தெரியலங்க
சேரி சேரி கவலப்படாதீங்க வெள்ளை ஆயிருவீங்க அ வேலையிலா எப்டி போகுது உங்களுக்கு
வேல கெடச்சா தானுங்க போறக்கு
சேரி சேரிங்க கெடைக்கு நம்பிக்கைய விடாதீங்க என்னைக்குமே அந்த சுண்டக்காமுத்தூர் பொண்ணுக்கு நறைய காசு இருக்காமா அனால எதோ ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணு பண்றதாமா எல்லாத்துக்கு பண்ணிட்டே இருக்குமா அ நல்லா போயிட்டு இருக்குங்க
எங்க போறீங்க
நா ஒரு பெரிய கம்பெனில எம்ப்ளாயியா இருக்க
செர் செர் செரிங்க
எனக்கு ஒரு ஒன்ற லட்ச ருவா சம்பளோ வருது
அப்டிங்களா
ம்
நா இங்க கேட்டுருந்தே என்ன பண் றாங்க அப்டின்னப்போ இங்க டெய்லி இங்க போலீஸ் கோட்ரஸ்க்கு அங்க இங்கன்ல்லா வராங்க
அப்பில்லா இல்ல அப்டியலா இல்ல அது என்னோட என்ன மாரியே இருக்க எனக்கு ரெட்டப் பிறவீங்க நானு
குடி நூறுவா கூட குடுக்க மாட்டேக்கிறாரு வீட்டு வாடகையு குடுக்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க
அய்யோ அய்யோ நீக தப்பா புரிச்சுட்டிங்க தங்கச்சிய பத்தி பேசுறீங்களா ஆமாங்க ஆமாங்க
அய்யோ உங்க அம்மா ஓ நா நென ச்சே உங்க அம்மாக்கு வந்து ஒரு பிள்ள ஒரு பயன் ஒன்னு ரெண்டுமே பொட்ட பிள்ளைங்களா
ஆ ரெண்டு பொட்ட பிள்ளைங்க என் தங்கச்சி வீட்லே இருக்காலா இப்பதா படிப்பு முடிச்சா வீட் வீட்லே இருந்து அங்க இங்க சுத்துறனால எங்க அப்பா குடுக்க கூடாது நான்தா சொன்னே அப்பறோ என் தங்கச்சிக்கு நேத்துதா காசு போட்டு உட்டே சொல்லலயா என் தங்கச்சி உங்கள்ட்ட
அதெல்லா சொல்லலீங்க இதா சொன்னங்க இந்த மாரி வீட்டு வாடக இன்னு குடுக்கலன்னு கா காசு இல்லாம இருக்கோங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க
இல்ல இல்ல அப்டி இல்ல அப்டி இல்ல இல்ல இல்லங்க கொஞ்சோ இதாயிருச்சுன்னா வீடு கட்டுறனால வர சம்பளோல்லா அங்க போயிருதா
எங்க இருக்க வீட்லேயே மாத்தணு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஒன் தங்கச்சிங்க இந்த வீட்லே உங்கள மாத்த சொல்லியிருக்காங்க நீங்க கரெக்டாக வாடக தரதில்லன்ட்டு
அதுதா அதுதா அங்க ஃபுல்லா நா ஒன்றர லட்ச சம்பளமு அங்க போயிருதுனால இங்க செரியா இது பண்ண முடில அப்பா வேற கொஞ்சோ முட் முடிலன்னு வீட்லதா இருக்காரு அதனால நம்ம இதாயிடுச்சு
உங்க தங்கச்சி என்னமோ நீங்க ஏழாயரத்தி ஐநூறுவா எட்டாயருவா தா சம்பளோ செரி செரி